ம்
வணக்கம் தோழா எப்டிருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே தோழா சாப்ட்டாச்சா
இல்ல தோழி மதிய சாப்பாடு இன்னு சாப்புல்ல இதுக்கப்புறமே நீங்க மதியாள சாப்பாடு சாப்ட்டீங்களா
இல்லைங்க தொழா இனிமேல் தா சாப்பிட்ணும்
நல்லது என்ன சமையலு
நா இன்னிக்கு வந்து காரக் கொழம்பு வச்சிருக்கே கத்திரிக்கா முருங்கக் கா மாங்கா
ஓக்கே நல்லது தோழி என்ன சமையல் வேலைன்னா ரொம்ப கஷ் டமா இருக்கிறதா
ஆமாம் தோழா இந்த சமையல் வேல என்றால் எனக்கு ரொம்ப புடிக்கூ சா எல்லாரு க்கூ சமைச்சு தரது ரொம்ப புடிக்கூ அதுக்கப்புறோ வித்தியாச வித்தியா சமான சமையல் செய்யறதுக்கும் எனக்கு ரொம்ப புடிக்கோ
இப்ப செரி
இந்த வெயிலெனே ஆ நின்னு சமைக்கறது தா ரொம்ப கஷ்டமா இருக்கு
ஆமா சமையல வந்து ரொம்ப கஷ்டமான வேலதா அதுவு இல்லாம டெய்லியு ஒரே மாரி சமைக்க முடியாது வேற வேற மாரி சமைக்கணு ஆனா எ ஃப்ரெண்டு ஒரு தோழி இருக்கா அவங்க வீட்டுல எப்பயு மே ரசம் கூட்டு சாம்பாரு தா டிஸ்ஸ மாத்தறதே கிடையாது தோழி எனக்கு இப்ப அவங்க சமையல்னு சொன்னோனே அவங்க ஞாபக தா வருது அதுவு ஒரு விதத்துல ரொம்ப கஷ்டந்தா இல்ல டெய்லியுமே வந்து ஒரே மாரி சமைக்காம ஆ மாத்திக்கிட்டே இருக்கணு ரொம்ப கஷ்
வேற மாரி சமைக்காம ஒரே மாரியே சமைக்கறது
ஒரே மாரி சமைக்கறது ஈசி தோழி டெய்லியுமே வேற வேற மாரி சமைக்கறதுதா கஷ்டோ ஏ அது நாம காலைலியே ந்த ஒனே என்ன சமையல் செய்யலா அப்டின்னு யோசிச்சு முடிவெடுக்கறதே ரொம்ப பெரிய விஷ்
ஆ காலையில எஞ்சுக்க இல்ல அது நைட்ல இருந்தே என்ன செய்யறதுன் யோசிச்சுட்டே இருக்கணு அதுக்கப்பறோ வீட்ல கேட்டா எதுவு சொல்ல மாட் டாங்க பதிலு என்ன செய்ரியோ செய் ஆ சாப்புரோனாங்க அப்பறோ செஞ்சதுக்கப் பறோ இத செஞ்சிருக்கியா சேரி அப்டின்னுவாங்க
ம் ம் கரெக்ட்டு தா இல்ல தோழி அதா வெல்லம் சிக்கலான முடியு ஏனா சாப்பிடுறவங்களாவே வந்து அடுத்த நாள் என்ன செய்யறது அப்டின் கேட்டா அவங்களுக்கே ஒன்னு என்ன சொல்லுது தெரியாது வெழிள போது மூணு வேலையு சமைக்கணு அது இல்லாம வந்து மூணு வேலையு ஒரே மாரி சமைச்சாலு போறசேம் நல்லா இருக்காது அடுத்த நாளு வந்து இன்னைக்கு சாம்பார் வைக்கன்னா அது அடுத்த நாளு சாம்பார் மாதி எதுவு வைக்க முடியாது வேற ஏது செஞ்ச்சா சமையல் இருக்கதுலயே ரொம்ப கஷ்டமான வேலதா
ஆ அதுவு இந்த வெயில் டைம்ல கால்ல சட்னி தோச சாம்பார் எதனா வச்சுட்டு திருப்ணு மதியத்துக்கு எதனா கொழம்பு வச்சு பொரியல் வச்சு திருப்ணு நைட்டுக்கு எதனா சப்பாத்திக்கு தொட்டுக்க இல்ல தோசைக்கு தொட்டுக்க இட்லிக்கு தொட்டுக்க செய்யும்போது தா ரொம்ப இதுவா இருக்கு எப்பனா ஒரு வாட்டி மதிய வச்சு சாப்புற கொழம்பு சாம்பாரா இருந்தாலு இல்ல கார கொழம்பா இருந்தாலு அப்டியே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்ட்றுவோ
ம்
மத்தபடி இந்த ரசோ அந்த மாரிலா இருந்துச்சுனா எதனா கொழம்பு வைக்கிற மாரி இருக்கு ஒரு ஒரு டைம் கொழம்பு இல்லாம இருக்கு
ஆனா நீங்க சொல்ற மாரி இதுக்கப்புற வருங்காலம் இருக்காதுன் நெனைக்கிறே ஏனா இப்பயே வந்து நெறைய பொடி மாரிலா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சும்மா சுடு தண்ணியில வந்து மிக்ஸ் பண்ணீங்கன்னா போது கொழம்புரெடி அந்த மாரிலா வர ஆரம்பிச்சிருச்சி ஃபியூச்சர்ல இந்த மாரி காய்கறிலா கட் பண்ணி எதா வெட் டி இந்த மாரி கொழம்புலா வப்பாங்களானு தெரியல
ம் கரெக்ட் தா தோழா சாப்பா சமைக்கிறதுக்குனே ஒரு மிஷின் வந்துச்சு இப்ப அளவு மட்டு நம்ப எத்தன பேருனு அதுல குடுத்துட்டு அது அது என்னென்ன கேக்குதோ அத அப்டியே முழுசாவே தந்துனு
ஆமா ஆமா நானு பாத்துருக்கே அந்த ம் அந்த இயந்திரத்தல்லா நானு பாத்திருக்கே அது வந்து ஆமா ம்
அதுவு கழுவியே தந்துடுமா
மு ஆனா என்னதா இருந்தாலு ஆ இப்ப இருக்க ஆளுங்க வந்து சமைக்கிற மாரி அது என்னதா மிஷின்ல செஞ்சா வராதுனு தோணுது சாப்பாட்டுல அந்த பொடிய போட் டு அதையே மிக்ஸ் பண்ணி சமச்சா கையில செய்ற அந்த பக்குவ வருமான் தெரியலா என்னதா இருந்தாலு நம் மக்கு அடுத்த வரப்பற தலைமுறைகள்ன வந்து இந்த மாரி சாப்பாடெல்லா சாப்புடுவாங்களா என்னன் தெரியல
அவங்க அததா எதிர்பாக்குறாங்க இப்ப அந்த கடையெல்லா சப்பாத்தி செஞ்சு வக் கிறாங்க பாருங்க சப்பாத்தி பரோட்டா இப்ப வந்து தோசயு வந்துச்சி
ஆமா ஆமா நானு பாத்தே மாவு வண்டியு ஊத்திட்டா போது அதுவே வந்து திருப்பி அதுவே வந்து தட்டுக்கு மாத் த்தி குடுத்துறதுனா நானு பாத்த
ஆ இல்லைங்க தோழா அது இல்லாம தோச சுட்டே வச்சுறு க்காங்க நம்ம எத்தனு பேய் தோச கல்லுல சூடு பன்னிட்டா போது
ஓ அப்பிடியா
சப்பாத்தி அதே மாரி சூடு பண்ணிட்டா போது பரோட்டாவு அதே மாரி சூடு பண்ணிட்டா போது
ஓகே தோழி ஆனா இப்ப இருக்க யோசிச்சுபாரு நம்ப வந்து முன்னேறோ அப்டின்னா கூட நெறைய நல்ல பழக்க வழக்கதல்லா வந்து அப்டியே கொஞ்ச கொஞ்மா விட்டுட்டோ அ வீட்ல வந்து முன்னாடி பக்கத்துலயே ஒரு தோட்ட இருக்கு போய்ட்டு பாட்டி அப்டியே பறிச்சுன் எட்த்னு வந்து அப்டியே ஃபிரெஷ்ஷான காய்கறில சமையல் செஞ்சிட்டிருந்தாங்க இப்ப பாத்தீங்கனா பெரிய பெரிய கட்டடோ கட்டி அதுக்குள்ள வந்து குளிர்சாதன பெட்டிய வச்சு பல மாதங்களுக்கு அத வந் து உள்ளயே வச்சு அதுக்கப்புறமேட்டா நமக்கு தேவப்பட்ற அன்னைக்கி வாங்குற மாரி நெலமா ஆய்போச்சி விவசாயத்து மேலயு யாருக்கு பெருசா அக்கற இல்லாம போய்ட்ருக்கு ம் இல்ல விவசாயோ வந்து எல்லாரு பண்ணுனு சொல்லா ஆனா சொந்தமா வீடு இருக்கவ்ங்க மாடி தோடத்துக்கு மேல வந்து தோ சின்னதா ஒரு தோட்டோ மாரி மொட்ட மாடிலே வ ச்சு பண்ணாங்னா நல்லா இருக்கு எனக்கு அந்த ஐடியாலா இருக் குது ஆனா என்ன எங்க சொந்த வீடு இல்ல அதுனால என்னால எதுவு பண்ணமுல்ல எனக்கு வந்து எப்டினா ஒரு காடன் கீழ வந்து
இப்லா மாடி தோட்டோ அந்த மார்ல்லா வைக்கிறாங்ளே தோழா
ஆ இப்ப நாங்க இருக்க வீடு வந்து ஃபஸ் ஃப்ளோரு செக்கெண் ஃப்ளோரு வந்து ஓனர்ருக் காங்க அவ்ங்க மேல வந்து ஓடு போட்ருக்காங்க அங்க வந்து மொட்டமாடி கெடையாது ம் மொட்டமாடி நா வந்து எனக்கு எப்டினா மொட்டமாடி மேல ஒரு கிரீன் கலர் வள மாரி கட்டி அங்கியே வந்து செடியெலா தக்காளி வெங்காயோ பச்ச மொளகா வெண்டக்கா அ இந்த மாரி ஆ செடியெல்லா வந்து எனக்கு தேவையானத வச்சு வீட்டுக்கு தேவையான இந்த சின்ன சின்ன காய்கறி மட்டு எனக்கு நம்பளே வீட்ல செய்யணு ஆரோக் கியமா இருக்கணு ஆ அந்த மாரி எனக்கு ஆசலா இருக்குது ஆனா எனக்கு இது வரைக்கு அந்த மாரி ஆசையெல்லா நிறைவேற்ந்தே கெடையாது ஏனா வாடக வீட்லே இருக்கற்னா எதுமே நடந்ததே கெடையாது ஏனா நம்ம சாப்புற காய்கறி ம்
ஆ சொல்லுங்க தோழா
நம்ப சாப்புற காய்கறி நம்பளே வந்து வீட்டு மாடில செஞ்சனா ஒரு சேட்டிபிகேஷன் ஆமா நம்ப வச்சது நம்ப வெளைவிச்சது நம்பளே வச்சு நம்ளே சாப்புட்றோ அப்டின்ற மார்ருக்கு அதூ இல்லாம மருந்து போடாம கொஞ்சோ சுத்தமா இருக்கு அப்டின்றமார் தோணும்ல ம்
நாங்களுமே வாடக வீட்ல இருந்தோ அதுல வந்து பச்ச மொளகா அதுக்கப்புறம் மணத்தக்காளி கீர கொத்தமல்லி ம் அதெல்லா வச்சிருக்கோ
கீரே ரொம்போ பிடிக்கு தோழி இந்த மனக்கலத்து மணத்தக்காளி கீர வந்து ஏனா எங்க வீட்ல வச்சு
மா அதுனால நாங்க வச்சிருக்கோ அத
ஆமா எனக்கு மணத்தக்காளி கீர ரொம்ப பிடிக்கு எனக்கு கீர வகைங்களா ரொம்ப பிடிக்கு இந்த மணத்தக்காளில வந்து கீர செஞ்சு அது சுட சுட சாதத்துக் வச்சு அது கூட முட்ட பொரியல் எதுனா வச்சு சாப் ட்டாதா எனக் அன்னைக் எதுமே வேணா
ஆ முட்ட பொரியல உட ஆம்லேட் போட்டு சாப்ட்டா சமையா இருக்கு அதுக்கப்புறோ சிக்ஸ்ட்டி ஃபை போட்டு சாப்ட்டாலு ரொம்ப பிடிக்கு எனக்கு
எனக்கு அது ரொம்ப ஆமா மணத்தக்காளி கீர எனக்கு ரொம்ப புடிச்ச கீர மணத்தக்காளி முருங்கக்கீர அப்புறமேட்டா வந்து இந்த சிறுகீர இப்ப அதுல பருப்புலா போட்டு கடஞ்சாங்குனா எனக்கு ரொம்ப புடிக்கு
புளிச்சகீரக்லா அப்டியே நல்லா டேஸ்ட்டா புளிப்பா இருக்கு
எனக்கு புளிச்ச கீரய விட மத்த கீர ரொம்ப புடிக்கு ஆ எனக்கு அது இல்லாம இந்த கீர சமையல் ரொம்ப புடிக்கு அதே மாரி எங்க அம்மா வந்து இந்த தேங்கா பால் சாதம்னு ஒன்னு செய்வாங்க அப்டியே அந்த வெஜ்ஜு புலாவ் மாரியே இருக்கு அது எனக்கு ரொம்ப பிடிக்கு ஆ இப்ப போய் கொஞ்ச நாள அவ்ளோவா செய்யல நா இந்த வார ஞாயிற்றுகெழமை செய்ய சொல்ணு எனக்கு பிரியாணிய விட அதுனா ரொம்ப பிடிக்கு
நாங்க கூட எங்க வீட்ல செய்வோ அது செஞ்சுட்டு வந்து உருளக்கெழங்கு ஃப்ரை அந்த மாரி செஞ்சுடுவோ அது கூட வச்சு சாப்டும்போது ரொம்ப நல்லா இருக்கு அப்றோ காலிஃப்ளவர் பக்கோடா மாரி செய்வாங்க அது எனக்கு அந்த அளவுக்கு புடிக் கது ஆனா எங்க வீட்டுக்கார் சாப்டுவாங்க
அ கம் புடிக்கு எப்பயோ ஆஹ அது உங்களுக்கு அந்த லெவல அ அ அது உங்களுக்கு அந்த லெவலுக்கு சொல்றே நா என்னான் சொல்றோ உங்களுக்கு அ இப்போதைக்கு இந்த காங்கெண்டஸ் மட்டும் ரெடி பண்ணு அந்த விவரத்த சொல்லிரே அது வண்டி கெளம்பிட்டோ சரி ஓகே நா இத அரேஞ்ச் பண்ணி தர அதுக்கப்றோந்தா இப்ப முன்ன மாரி ஆமா எனக்கு ரெண்டு எதுனா புடுச்சு செஞ்சட்டு இருப்பாங்க டைம் இல்ல னால அவசற அவசறம்மா எதுன்னா செஞ்சுடுறது அதா முன்னாடி எங்க அம்மா செய்ற சமயல் தா எனக்கு ரொம்ப பிடிக்கு
உம் ஊருக்கெல்லா போனா அந்த அடுப்லயே செய்வாங்ள அது எனக்கு ரொம்ப புடிக்கு அந்த அடுப்ல அதுவு அது அதிகமா காய் கூட காயே போடாம ஒரு குழம்பு வைப் ப்பாங்க வெந்தைய கொழம்புன்னு சொல்லிட்டு
ஆமா ஆமா எனக்கு வெந்தய குழம்பு ரொம்ப புடிக்கு எங்க அம்மா செய்
அத வெச்சு அந்த பொங்க சோ ருன்னு சொல்ட்டு வப்பாங்களா அது கூட வச்சு சாப்டும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கு அது கூட வத்தல் வப் ப்பாங்க ஊர்ல அந்த அடுப்லயே அப்டியே பானையில சட்டியில அந்த மாரி செய்வாங்க அது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு
ஓகே ஓகே அ எனக்கு கூட அது ஊர்ல இருந்து மருந்து கொழம்புன்னு சொல்லுவாங்க ரொம்ப அருமையா இருக்கு காய்கறில்லா பெருசா எதுவுமே இருக்காது அதுவு இல்லாம அது அடுத் இத்த நாள் வேற வச்சு சாப்டா இன்னு சூப்பரா இருக்கும் அது கிட்டத்தட்ட கருவாட்டு கொழம் முறைய அடுத்த நாள் வெச்சி சாப்ட்டா இன்னு சூப்பரா இருக்கும் எனக்கு ரொம்ப புடிக்கும் அது கூட வெக்கிற அந்த பொறியல் கூட வந்து எதனா அந்த நான்வெஜ்ல எதனா செஞ்சுட்டாங்னா இன்னு சூப்பரா இருக்கும்
ஆ
எனக்கு ஆ சைவம் அசைவம்னாலே வந்து அது முட்ட தா எனக்கு ரொம்ப பிடிக்கும்
உம்
எப்டி இருக்குது அப்டியே கட்பண்ணி வச்சர்லாமா
அது இல்லாம இப்ப பிரியாணிலாம் கூட பாத்தீங்களா பாக்கெட்லயே வந்துச்சு அது நம்ம சூ சூடு மட்டும் பண்ணிட்டா போது செய்யவே தேவ
என்னாது போனவங்கெல்லாம் திருப்பி பாத்திர்கே கட் பண்ணி எடுத்துரலாம் கட இப்ப ரெண்டு நாள் லீவ் அ சேர் சேர்
ஆ அந்த மாரி வந்துட்டு இருக்கு இப்ப
கம்பி மட்டும் கட் பன்னி எடுத்துட்டு வரணூ இப்போ கட் பண்ணி எடுத்துட்டியா இது ஃபிட் பண்ளான் பாக்குது இதுபோய் தெர்லியே நெய்யாட்டு இருகுது எதுக்கு சமையல பத்தி பேசிட்டே இருந்தா ரொம்ப நேரம் போவுது ஏன்னா எனக்கு புடிச்ச சமையல் நெறைய இருக்குது சேரிங்க தோழி நீங்க சமையல பத் ம் இன்னு நெறைய கூடோ உங்கிட்டருந்து தெரிஞ்சுக்கலா போலருக்குது நா அப்பற கேக்கற
ஆ நன்றி தோழா
ம் எப்